ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ஆ என்ன பண்றீங்க
வேனாத்து நடிச்சிருக்கே
எனக்கு எல்லா வேலையு முடிஞ்சிருச்சுங்க நா இப்பதா டீ குடிச்சிட்டு ஒக்காற
அப்டிங்களா இல்லைங்க நா இப்பதாங்க சாப்டுட்டு பசங்க யூனிஃபாம்லா மடிச்ட்டு இருக்கங்க செட் ஆ எத்து வஷ்டோனா நாளைக்கு கால்ல அவுங்க கெளம்பு போது எனக்கு கரெக்டா இருக்கு
ஆமா
அதனால இந்த த ஹா நம்மளுக்கு ஹாஸ்பிட்லருக் கூட ஒன்னு குடுப்பாங்கல்ல ஹலோ ஆ அந்த கூடைல மடிச்சி வச்சீருதுங்க ஆ அந்த கூடைல மடிச்சி வச்சுருவாங்க பசங்களோடது
அப்டியா நா ஒரு ரேக் வாங்கிட்டங்க இந்த சிக்ஸ் ஸ்பெக்ஸ் பாக்ஸ் மாரி இருக்குல்ல ஆறு பாக்ஸ் இருக்கு இல்ல
அப்டிங்ளா
அ ட்ராவ் மாரி இருக்கவு நா எ ரெண்டா பைய பொறந்தப்ப வாங்கன அதுல தன் தனியா பேம்பஸ் தனியா ஜட்டிலா தனியா டி ஷட்டு தனியா அப்டி மடிச்சி வச்சிட்ருந்த
ஆஹா
இப்ப அவ வளந்ததுக்கு அப்புறமா இப்ப அவ்ளோக்கா தேவப்படல அதனால எ பையனோட யூனிஃபாம்
எப்படிங்க பிளாஸ்டிக்கா பிளாஸ்டிக்கா எப்டிங்க
ஆமா ஆமா பிளாஸ்டிக் தா பிளாஸ்டிக்ல ஆறு ட்ரா இருக்கு அப்டி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாரி வரு ஐநூறுபா வந்துச்சி
ஓ ஐநூறுவாய்ங்க பரவா பரவால
அதுல வெனஸ்டே தனியா யூனிஃபாம் வரும் இல்ல
ஆமா ஆமா அவுங்க
மண்டே டியூஸ் சேர் ரெண்டு யூனிஃபாம் ஒரு இதுல வச்சிருவே புதன்கெழம போறது ஒரு பாக்ஸ்ல வச்சுருவே
ம் ம்
அப்புற இன்னர்ஸ் எல்லாமே இன்னர்ஸு ஷாக்ஸு கர்ஷிப்பு இதெல்லா ஒரு பாக்ஸ்ல வச்சருவ
அப்டிங்களாங்க
ஆமா அ எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸ் இருக்கு அதுல எ சின்ன பையனோட ஜட்டி பேம்பர்ஸு இது எல்லாத்தையுமே அதுல வச்சுப்போ நல்லா யூஸ் ஃபுல்லா இருக்கு ம் ஆமா காலைல போனா அவனுக்கே தெரியு ட்ரா ஓப்பன் பண்ணி இதுல எதா யூனிஃபாம் இருக்குனு எடுத்துரு வந்துருவாங்க ஹலோ கேக்குதுங்ளா பேஸ்றது ஹலோ ஹலோ ஹலோ